அ
ஹலோ ஹாய்
ஹாய் கேக்குதா
கேக்குது கேக்குது கேக்குது கேக்குதா உங்களுக்கு ஆ சேரிங்க இருங்க ஒரே நிமிஷோ இருங்க இங்க கொஞ்சொ படிக்க ட்டு எறக்கிட்ருக்கனா அதனால சௌண்டு உங்களுக்கு கேக்க மாட்டேங்கிது
ஓ ஆ கேக்குது கேக்குது ம் எப்டி இருக் கீங்க
நல்லா இருக்கம்ப்பா
ம் வீட்லல்லா எப்டி இருக்கா ஆ நல்லா இருக்கே வீட்லலா எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்கப்பா
ம் நல் லீவ்லா முடிஞ்சுதா
ஆ ஆ எல்லா முடிஞ்சிது ஸ்கூல் லீவ்ல்லா
எங்க போயிட்டு வந்தீங்க வெளிய
எங்க ஊருக்கு தா போயிட்டு வந்தோ மேரேஜு
ஓ ஓ
ஒரு காது குத்தர ஃபங்க்ஷனு ரெண்டு ஃபங்க்ஷனு
ஓ எந்த ஊரு அ ஓகே ஓகே ஆ ஆ ஓகே ஓகே ம் பக்கத்து கோயில்லா இருந்த்ச்சு போயிட்டு வர்றதுதான
ஆ எல்லா கோயிலு ரவுண்டு அடிச்சிட்தா வந்தோ
ஆ
ஆனா டைம்தா பத்தல ஆ போயிட்டு வந்தோம்ப்பா
ஃபால்சு அந்த மாதிரில்லா போறதுதா
ஆ ஆ ஃபால்ஸுக்லா போயிட்டு வந்தோ வந்தாங்க பாத்ட்ட
உங்கள்து வாய்ஸ்சு கொஞ்சோ சரியா கேக் க்கமாட்டுக் கொஞ்ச லவுடா பேசுங்க
ஆ இப்ப கேக்குதா
க்குது
ஆ செரிப்பா ம் சொல்லுங்க நீங்க எங்க போனீங்க
நாங்களு எங்கையு போல வெக்கேஷன் லீவுக்கு இந்த வாட்டி ஒரு இது வீடு கிரஹ பிரசோ அதனால அதுக்கு மட்டு மைசூர் மட்டு பொயிட்டு வன்ட்டே ஒரு ரெண்ட் நாள் மட்டு பொயிட்டு பசங்கள அங்க பேலஸு அன்ட் டேமு அங்க ஸூ இருந்ச்சி ஷு மட்டு கூட்டிட்டு போய் காம்ச்சிட்டு வந்துட்ட அதக்கப்றமா எங்கேய்மே போக முடில எங்க வெயில் ஓவரா இருக் க்கா
ஐயோ பயங்கரமா இருக்கு
உம் அதனால எங்கேயு போல நாங்க அதுதா மைசூரோட முஞ்சு போச்சி ரெண் நாள் ட்ரிப்பு ஸ்கூலோ தொறந்தாச்சு போயாச்சு பசங்க எல்லாமே
உம் ம் உம்
அப்றோ சாப்ட்டீங்ளா
சாப்ட்டோம்பா சாப்பாட்லா எடுத்துன் போனாங்களா பசங்க
ஆஹ் எடுத்துட்டு பொயிட்டாங்கப்பா
இல்ல நீங்கதா போய் குடுத்துட்டு வந்தீங்களா
இல்ல இல்ல த இன்னி இப்போ காலைலயே குடுத்து அம்சுருவே ஃபர்ஸ்ட்டுதா கொண்டு போவே கொண்டு போய் பையனுக்கு ஊட்டிட் ட்டு வருவே இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறானா சோ அதனால அவனயே சாப்ட சொல்றாங்க அதனால காலேலுமையே ரெண்டு பேருக்குமே கவ் குடுத்து அனுப்சறது பெரியவெ ரோம்பவு குரு வ உம் சின்ன பையனுக்கு குடுத்துருவே எடுத்துட்டு பொயிடுவாங்க ரெண்டு பேருமே சாப்ட்டு வருவாங்க வீ வீட்ல ஈவ்னிங் வந்த பெறகு எதனா சாப்ட்டுப்போ
ம் சேரி சேரி அதா ஞாத்திக்கெழம கோயில்க்கு போனோ பச்சமா கோயில்க்கு
உம் உம் உம்
டிவ பாத்தோம்
ஓ ப்புடியா ஆ ஆனா சொன்னாங்க அக்காவ பாத்தே அப்டினீட்டு சேரி சேரி ஓகே அப்டின் அவுங்க எதோ ஃபங்க்ஷன்க்கு வந்துருக்காங்க உனக்கு அனால வந்தாங்க அப்டின்னாங் சேரிங்க கேப்பா அப்டினு சொன்னாங்க பாத் தென்ட்டு
அதா எங்க ஹஸ்பண்ட்கு ஆ அ அவுங்க அக்காவுடைய பேத்திக்கு பண்ணாங்க உம் பொண்ணு பொண்ணு பாத்தா
ஓ
காதுதா குத்துனாங்க ஆ செம்ம வெயிலு அந்த கோயில்ல வெறு படுதா கிடுதா ஆ ஒண்ணுமே போல்ல அப்புடியே நெழல்லலா நெழல உக்கார்லான் பாத்தா உள்ள அ ஆல்ரெடி புச்சு வெச்சிருக்காங்க எடோ அப்பறோ இந்த பக் கமா ஒரு வெளக்குலா ஏத்துவாங்கள அந்த எடத்துல ஒக்காந்துட்டு எடம் புட்ச்சோ அப்புறமா எப்டியு அட்ஜஸ்ட் பண்ணிக்கா எடுத்தோ ரூம் எடுத்தோ அது சாப்பாடு செய்றதுக்கு சாத லா செய்யற்துக்கு அங்க எடுத்துக்டோ ஆ ஆ இல்ல எடமு இருக்கு இங்க கோயிலான்டயு எத்தாங்க கோயில்கு பேக் சைடு தங்க உள்ள நான்வெஜ் எல்லா அலோட் கெடையாதுல்ல கார முடியாது ஆஹ் ஆஹ் ஆஹ் அதனால மொட்ட அடிச்சி காது மொட்ட அடிச்சின்னு காது குத்திட்டு அங்க இட்டுன்னு போயிட்டு உம் என்ன அழ ஒரே அழன்னா அழ கூ டி
ஐயயோ ஆமா
ம் ட்ரெஸ்ஸு கூட போட்ல காட்டன் காட்டன் ஃப்ராக்லயே இருந்து காது குத்திக்கினாங்க
நா அவ்ளவுதா பின்ன அதெல்லா இன்னு போட கூட முடியாது இன்னு ஒடம்பே எரியுங்க அந்த தக மானி அதனால உம் வெயி ம் ம்ம் வெயில் ஓவரா இருக்குல்ல அணல் வேற அனல் அடிக்குது அப்டியே இருக்கவே முடில வீட்டுக்குள்ளேயே இருக்க முடில இன்னு அங்க வெளில எல்லா அவுட் சைட்ல எல்லா இன்னு ஜாஸ்தியா இருக்கு வெயிலு
ஆமா ஆமா உம் உஉம்
வேல நல்லா முடிஞ்சிச்சா அவங்கக்கு
உங்க வீட்டு பா வேலல்லா உம் ஏ ரொம்ப வேல செய்யல வெறு சாப்பாடு வேல மட்டு முடிஞ்சுது உம் முடிச்சுட்டு அது வரைக்கு கெலம்பனு உம் எல்லாரையு கெளம்பி ஆஹ் வீசிங் ப்ராப்ளம் தா அந்த மாத்திர வேற காலி ஆய் சி வாங்கிட்டு வரணு அதுதா செரி இன்ஜெக்ஷன் போட்டா போல போல ஆஹ் இன்ஜெக்ஷன் போட்டா கொஞ்சொ நல்லா இருக்கு அதே வந்து அந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வர்ணு
அந்த இன்ஜெக்ஷன் வாங்கி வச்சுக்கலால இல்ல ஆஹ்
அது எங்க அந்த இன்ஜெக்ஷன் வந்து த்ரீ ஹண்ட்ரெடு அது கொஞ்சோண்டு பால் மாரி இரு ஓ சும்மா கொஞ்சோண்டு இருக்கோ ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் எம் எல் தா வரோ அது
ஆஹ்
அதே வந்து கன்டினியூவா போட முடியாது எப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்டிதா யூஸ் பண்ண முடியு அத்த க்கு அது வேற அந்த டாக்டரு வேர இல்ல வேற டாக்டரு சேரி நா வேற அந்த பழைய டாக்டர் இருந்தாருன்னா கொஞ்சோ பாப்பாரு நல்லா அந்த டாக்டர் வேற இல்ல அதனால வேற யார பாக்குறதுன்னு யோசன பண்ணிட்டு இருக்கே
இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் யாருனா அதுக்கு ஏத்த மாரி பாத்துக்கோ விசிங் மட்டோ பாத்துக்குனாதா கொஞ்சோ நல்லா இருக்கோ ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஏத்த மாரி டாக்
ம் உம்
அது ஏத்தா மாரி ஃபுட் கொஞ்சோ ஒழுங்கா நல்லா சாப்புடு ஃபுட்டு சாப்புட்டாதா ஒடம்பு கொஞ்சோ கரெக்டா இருக்கோ ஃபுட்டு சாப்டாம இருந்தாக்கா ஒன்னும் பண்ண முடியாது
புடிக்க மாட்டேன்து வேற பாக்கணு கொஞ்சோ ஏத்துகுறா மாரி கொஞ்சோ தா சாப்புட்ற மாரி இருக்குது மத்தியானோ
உம் சாப்பாடு இல்லைன்னா கூடோ பரவால்ல வெஜிடபிள்ஸ் இல்ல சூப்பு மாரி நான்வெஜ்ல எ லா கொஞ்சோ சேத்துக்கோ மண்ஈரல ல்லா அந்த மாரி எல்லா வாங்கி சாப் அப்பப்போ கொஞ்சோ நல்லா இருக்கோ ஒடம்பு ரத்தோம் உன் பிளட் சர் பீட்ரூட்டு கேரட்டு அந்த மாரில்லா கொஞ்சோ காய்கறில்லா கொஞ்சோ சேத்துக்கோ சாப்ட வெயிலுக்கு சாப்ட புடிக்காது தா இருந்தாலு இதெல்லா கொஞ்சோ சாப்டா கொஞ்சோ ஹெல்த்தியா இருக்கோ ஒடம்புக்கோ கொஞ்சோ கேட்கோ பிலட் சர்
தயிர் சாப்பாடுன்னா அந்த தயிர் சாப்பாடுன்னா சா நைஸ் சா எறங்கிடுது தே வெ வெயிலுக்கு காரோ ரசோ அதெல்லா முடிய மாட்டேங்குது உம் உம் உம் எத்தன மணிக்கு வருவாங்க பசங்க
இல்ல நாலு மணிக்கு வருவாங்க பொண்ணு நாலு மணிக்கு வருவா இவன் பையனை வந்து ஒரு மூணு மணிக்கு மூணு மூணு மணிக்கு கூட்டிட்டு வரணும் மூணு மணிக்கு போகணும் பையனு பொண்ணுக்கு நாலு மணிக்கு ஆளாளுக்குக் ஒரு ஒரு டைம் அது ஒ எனக்கும் ஒத்துரு ஒத்துருக்கா ஒத்தரு ஒத்தருக்கா
கரெக்டா இருக்கும்ல்ல வீட்ல ஹ்ஹ்ஹ.
காலைல இருந்து அப்டியே ஓடிடும் மதியானத்துக்கு மேல கூட்டு வர வேலைதா இருகுது. இதுதா டைம் அய்ச்சா இதனால கூட்டிட் வரணு சோ எப்பார்ட் டுயூஷனுக்கு வேற பிக்கப் அண்ட் ட்ராப்லயி விடும் பொழுது இந்தி டூஷனு அதா சொ சேரி இந்த வாட்டி இந்தி டியூஷன் கூட போடல.
வேணா எதுக்கு ஹிந்தி டீயூசன் இப்பல்லாம் வேண் டா ரொம்பே பசங்க இந்த இந்த எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்கு கஷ்டப்ப றாளுங்க
இல்ல அது ஹிந்திலால்ல இப்ப யூஸ் ஆகும் இதுக்கு மேல ஒர்க்கிங்க எல்லா அதெல்லாம் தானே கேக்குறாங்க ஒரு சப்ஜெக்டா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கனாக்கா அவங்களுக்கு தானே யூஸ் ஆகும் எப்டி இருந்தாலும் அதுதா இல்ல கரெக்டா எக்ஸாம் டைம்ல கல்யாணம் வேற எங்க மா மா பொண்ணுக்கு கல்யாணம் அதனால ஊருக்கு போயி ம் அது ஆகஸ்ட்ல கல்யாணம் கரெக்ட் தா அப்பதா எக்ஸாமும் வெப்பானுங்க இருக்காங்க அதனால செரி இந்த வாட்டி நான் அனுப். எஸ். அனுப்பச்சுட்டு இருக்கு. அப்டிங்கறனால மிசுக்கிட்டயு பேசி. ஆ. செரி வேணாங்க நீங்க. பாதிங்க. செப்டம்பர்ல இருந்து அமுச்சுகோங்க போன வாட்டி இவ சி சித்தி போண்ணு கல்யாணோ போச்சா அதுல எக்ஸாம் பொயிச் இன்த வாட்டி மாமா பொண்ணு கல்யாணத் ரெண்டு எக்ஸாமோ போயிச் அதுவே கடு பார்க்கனுக்கு வேஸ்ட்டா போதே செரி நேத்துதா தான் மிஸ் கிட்ட பேசுன செரி மிஸ் என்ன சொன்னாங்கன்னா செரி பரவாயில்ல பார்த்துக்கோங்க அடுத்த மாசோ பிப்ரவரியில வரும் பிப்ரவரிக்கு பாத்துக்கோங்க அப்டின்னு இருக்காங்க
ம்
செரிஅதான் அப்போதா சேக்கலாட்டு இருக்கு ஆனால இப்ப இந்தி டியூஷனுக்கு அனுப்பல உம் உம்
ம் செரி இன்தி என்ன படிக்கிறா
இந்தில இப்போ மூணு எக்ஸாம் முடிச்சுட்டா இப்போ நாலாவது எக்ஸாம்
பிராத்மி மத்திமா வரும் ரா சபாஸ்
ஆஹ் ராஷ்றபஷா ராஷ்றபஷா தான் போறான் நினைக்கிறே ம் பேர மறந்துட ம் ம் மூணு எக்ஸாம் இது மூணாவது
ம் ஸூலயே சொல்தறாங்கள அதெல்லா இந்திலா உம் செரி செரி
ட்டாண்டலியே வேறு வா்பாவும் இவளுக்குனா தேர்ட்ல இருந்து இருந்துச்சு பையனுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லருந்து து வந்துச்சு ஹிந்தி ஐ படிக்க போறாங்களோ தெர்ல
அது ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணா ஒண்ணும் சரியாது நல்லா பிக்கப் ஆய்டும் பசங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பயபட தேவல்ல கொஞ்சம் பெரிய பசங்கனாதான் கொஞ்சம் திணருங்க உஹம் ஷ்டாடிங்லனா ஒண்ணும் பிரச்சன இல்ல
ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணுங்க செரிங்களா
செரிப்பா செரி பாய்க்கா உ உம் ஓகே பாய்பா
உம்